கேக்குதாங் சார் ஹலோ
ஆ கே நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க நீங்க எப்புட்ருக்கீங்க
நல்லா இருக்க சார் எப்டி போது உங்களோட லைஃபு
நல்லா போயிட்ருக்கு உங்க லைஃப் எப்டி போயிட்ருக்கு என்ன பண்ணிட் இருக்கிறீங்க
நல்லா போது சார் ஆ அதுதா ஆ நானு இன்னிக்கி ஆ வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு தேவையான மளிக சாமான்லா வாயிட்டு வன்டே சாயங்காலோ வார வாரொ திங்க கெழமதா போய் மளிக சாமான்லா வாய்ன்ட்டு வருவோ வீட்டுக்கு ஆ அதுக்கப்பறோ சாப்டுட்டு இப்போ தா கொஞ்சோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கே
ம்
இன்னு கொஞ்சதா தூங்கிருவே
என்ன வேல பாக்குறீங்க
நம்ம வந்து பாத்தீங்கனாக்கா ஒரு பள்ளியில இருக்கோ நம்ம இது மாதிரி பொதுவான விஷயங்கள் தா பேசனு சம்பந்தப்பட்ட இத பத்தி பேச கூடாது ஒரு பொதுவான கருத்த பத்தி பேச
ஆ சொல்லுங்க என்ன கருத்து பத்தி பேசலா நம்ம
இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன நீங்க எந்த மாரி உங்க உங்களோட நேரத்த வந்து நீங்க செலவிடுவீங்க அத பத்தி சொல்லுங்க
சார் நா வந்து பாத்தீங்கனா எ வேலையு என்னோட இதுவு இதுல ஒண்ணுதா நா நறைய ஊர் சுத்துவ நெறையா என்னோட வேலையே ஊர் சுத்துறது தான் வேலதா எ வேலயே ஊர்சுத்துற வேல அந்த மாரி வேலய நா செலக்ட் பண்ண நா இந்தியா முழுக்க சுத்திக்கிட்ருக்கே எதாச்சு ஒரு வாரத்தில இப்டி மாசத்ல எதாச்சு ஒரு இன்டியால எதோ ஒரு எடத்துல இருப்ப ஆனா அது இல்லாம சில வெளிநாடுகளுக்கு போயிருக்க நானு இப்ப கூட அ ஏ வேலையே சிறப்பு கம்பென்ல சர்வீஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணுறதுனால மிஷின் சர்வீஸ் எலெக்ஷன் அந்த மாரி ஃபீல்டு என்னுது அதனால நெறைய ட்ராவல் பண்ணுவே புடிக்கு ட்ராவல் பண்றது புடிக்கு அதனால வேலையு புடிக்கு அதனால என்னோட லைஃப் அப்டி போயிட்ருக்கு ப்ரோ உங்களுக்கு என்ன புடிக்கு னக் லக்கியா அப்பிடி இல்லிங் சார் நாம்ம அ எண்ணம்போல் வாழ்க்கைன் சொல்வாங் பாத்தீங்ளா அதா நம்ம எதுல ஆ வந்து ஆர்வமா இருப்பமோ அந்த விஷியங்கள நம்ம பண்ணும்மோது அந்த வேலைகள செய்ய இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவோ எனக்கு அந்த மாரி அமஞ்சிச்சு விருப்பப்பட்ட அமஞ்சிச்சி ஆப்பர்சுனிட்டி கெடைக்கும்மோது அது அந்த மாரி இந்து வேலய நா சூஸ் பண்ணிகிட்டே அதுக்காவே ஜாலியா இருக்கனு அர்த்த கெடையாது செல இன்னு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதாச் திங்க ஃபேமிலியாம்மோது ஃபேமிலி விட்டுட்டு போனு தனியா இருக்கும்மோது ஒன்னும் பிரச்சன இல்ல ஆரம்பத்தல தனியா இருக்கும்மோது ஃபேமிலியாவும்மோது விட்டுட்டு போம்மோது கொஞ்சோ செரம்மாதா இருக்கு வேலைகள் இதாதா இருக்கு இதா எனக்கு புடிச்சது அறையா நா அதுன ஊர் சுத்தர்னா நல்லா சாப்புடுவே சாப்புடுவன்னா வெரை அளவுக்கு அதிகமா சாப்பறது கெடையாது எல்லா ஊருக்கான உ உணவுகள்லா சாப் ப்ட வேண்டிய சூழ்நெல வரு அதும் பிளான் பண் ட்டதல வழியில்ல அ நம்ங்க ஊரு நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டெக்கா சொல்ற சாப்பாடுகலா வெளே வெளிவூர்கள சாதார்ண நம்ம அது இட்லி தோச மாரி கெடைக்கு அ எல்லா சாப்ட்ருப்பே நல்லா ஊர் சுத்திருப்பே அ அந்த மாரி இட்ட ஃப்ரீ டைம்ல அந்த ஊர்லா சுத்தி பாத்துருப்பே அ பெரும்பாலு இப்புடிதா என்னோட இது இருக்கு உங்குளுக்கு என்ன புடிக்கு
ம்
நீங்க பள்ளில வேற இருக்றீங்க உங்ளுக்கு சப்ஜெட்லா புடிக்குமா உங்ளோட லைஃப் டைல் எப்டி
ம் எனக்கு வந்து நீங்க சொன்ன மாரி சுத்த புடிக்கு தூங்கத்துக்கு நல்லா புடிக்கு அதுக்கப்போ ஃபுட்பால் வெளையாட்றதுக்கு ரொம்ப புடிக்கு போ சின்ன வயிச்ட்லந்தே நா வந்து ஃபுட்பால்லதா எ எ நேரத்த கழிச்சிருப் த குறிப்பா இந்த சாய்ங்கால நேரோ சோ இப் இப்பக் கூட பள்ளி முடிச்சதுக்கப்றோ அங்க உள்ளியே கிரௌண்ட்ருக்கு அங்க பசங்க கூடச் சாயங்காலோ ஒரு அஞ்சிலருந்து ஆறு மணி வரைக்கு வெளையாடுவே அ நாள்தோறு வெளையாடுவே
நல்லது நா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எப்பயு விடாதிங்க
ஆமா மா சோ எப்போ ஃபுட்பால் வெளாட முடியாதோ ஆ அப்போ வந்து நைட்டு வந்து ஏங் கூட வேல செய்ற ஆட்கள் கூட போய் இது பேட்மிட்டன் வெளாட் போ அது வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இருக்கு எப்போ ஃபுட்பால் இல்லியோ எனக்கு அதிகம் மா அது மாரி ஆ வெளையாறதுக்கு புடிக்கு ஃபுட்பால் கிரிக்கெட்டு அப்றோ பேட்மிட்டனு இது மாரி
இதுல ஆர்வோ இருக்குலா இல்ல ஆர்வோ இது பண்றீங்க எனக்கு எனக்குல ஆர் வோ இல்லனு சொல்ல முடியாது அதுக்கான நேரோ எனக் கெடயாது அதுல நேரங் கெடையாது கொஞ்சோ உடல் அ உடல்ப் ப இதெலாம் பண்ணுவே நானு உடல்ப்பயிற் சிலாம் பண்ணுவே எங்க போனாலும் போவே ப உடல்பயிற்சி பண்ணுவே நெறய நடப் ப்பே நானு எங்க போனாலு எந்த ஊருக்கு போனாலு வந்து ஒரு ஆட்டோ புடிக்கிறதோ இல்லக் காலைல எந்த ஊருக் போனாலு கால்ல ஒரு ஆறு மணிக்கு எந்ச் ஒன் அண்ட் ஆப் அவர்ஸ் அப்டியே அந்த ஊர அப்டியே விடிகாத்தால அப்டியே ஊர் சுத்திட்டு வருவே ஈவினிங் நேரத்துல அங்க இருக்குற மார்க்கெட்டுக்கு எதுல ஊர் சுத்தன்னா எனக்கு ரூம் பக்கத்துல இருக்குற ஏதாச்சு ஒரு மார்க் மார்க்கெட்ல போய் அங்க என்ன விக்கிறாங்க என்ன பொருள் விக்கிறாங்க வெல நம்ம ஊர் எப்பிட்ருக்கு காய்கறி வெல நம்மூரூ காய்கறி எப்டி வெல எப்பிட்ருக்கு அவங்க ஊர் ல எப்பிடிருக்கு என்ன காய்கறி கெடைக்குது அவங்க மொழிகள் அவங்கள கலா ச்சாரங்கள் நா ஊர் சுத்துனா ஊர் சுத்த மாட்டே மக்களோடதா இன்ட்ராப் பண்ணுவனே தவர அ நா போய் அங்க இருக்குற அழகான இப்பொ தாஜ்மஹால பாக்கறதோ இது பாக்றதோ அந்த மாரிலா இருக் இருக்கு அரொம்ப கம்மி மக்களு இண்ட்ராப் பண்றதா எனக் புடிக்கு அங்க இருக்கிற ஒரு உணவகத்துக்கு போயி அந்த உணவுகள் எப்டி சா ச நல்லா எந்த டேஸ்ட்ல இருக்கு அந்த ஊரு சிறந்த உணவுகள் என்ன அந்த உணவுகள் சாப்பட்றதோட உணவுக்கா அங்க வர மக்களோட என்ன சாப்பட்றாங்க எந்த உணவுகள் அதிகமா அங்க சாப்படப்படுகிறது எப்பிடி டேஸ்ட்டா இருக்குது அந்த மாரி விஷயங்கள் நெறைய எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தா இருப்பே இதா என்னோட ப்டியா அது புடிக்கு கொழம்பு நீங்க உங்கள சொ நீங்க சொல்றது எனக்கு நா நா ஏ‌ மனசுக் புடிச்சிருக்குது அதுவுனு போய் அது எல்லா ஒண்ணுவுட்டா ஒண்ணு இதுதான ஆவணு ஒண்ண விட்டு குடுத்தாதானே ஒண்ணு கெடைக்கூ அதனால வந்து அத ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருந்துச்ச
அ ஓகே ஓகே உம் நீங்க அதே ஊர சுத்சுக்கீங்க சொன்னீங்க நெறையா அ வெளிநாட்டுக்கு போயிருக் கன் சொன்னீங்க ஒங்களுக்கு பெஸ்ட்டா ஆ பெஸ்ட்டாய் நீங்க ஆ இப்ப வரைக்கு பாத்ததுலயே பெஸ்ட்டா ன ஒரு மொமெண்ட்டு பெஸ்ட்டான ஒரு எடொனானா எத சொல்வீங்க நீங்க
பெஸ்ட்டாதுன் சொல்ல முடியாது ப்ரோ அப்டி நம்ம அது வந்து நீங்க ஏதாச்சு புதுசா ஒரு எடத்துக் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க பாத்தீங்ளா அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு நீங்க நெறையா எடங்கள் பாக்கும்போது இதுதா பெஸ்ட்டுன் சொலமுடியாது ப்ரோ சில எடங்கள்ல வந்து மலைகள் பெஸ்ட்டா இருக்கு சில எடங்கள வந்து வந்து கடல்கள் பெஸ்ட்டா இருக்கு சிலது வந்து பாத்திங்கனா ஒவ்வொன்னு ஒரு மாரி உங்களுக்கு அந்த இத என்னால அத பிரிச்சயிலா பகக்க முடியாது அந்த சூழ்நிலைய இந்த ஒ ஊருக்கு போன சிலவங்க எனக்கு கஷ்டங்களு குடுக்கு சில ஊருகள் வேலைகள கஷ்டங் கொடுக்கோ போக்குவரத்துல கஷ்டம் கொடுக்கோ அத மாரி சில கஷ்டங்களு அனுவிப்பே சில இதுல அதே ஊருக்கு செகண்ட்டா ரெகுலரா அத் அதே ஊருக்கு சில நேரங்கள போவேண்டியது வரு டெல்லின்னா ஒருதட டெல்லிக்கு போ போனே டெல்லி வந்து பத்து தர போவே நா வாழ்னா நா கம்பெனிக் ஜாயின் பண்ணலந்து ஒரு ஒரு நூறு எ எரனூரு முன்னூறு தரக்கூட போயிருப்பே நானு ஒவ்வொரு தரப்போம்போது ஒருதர நல்லா இருக்கு ஒருதரப்போம்போது ரொம்ப கஷ்டப்படுவே எங்கடா வந்திருக்கமே ஒரு நாள் ரொம்ப ஜாலியாக இருக்கு ஒருதர பாத்தா அ மொதல் தட அந்த ரெட் ஃபோர்ட்லா பாக்கம்போது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா போய் பாத்துட்டே ரெண்டாது தட அந்த ஃபோர்ட் போம்போது அங்க பக்கத்துல பெஞ்சுல படுத் தூங்கிட்டு வந்த நானு அதுனால வந்து இதுதா நம்ம ஸ் சிறந்தது ஒருபா அங்கருக்க வேலப்பாக்கறவன பாத்து அந்த த டு டூரிஸ்ட்லா கேட்டனா தாஜுமஹால பெரிய விஷயமாவே சொல்ல மாட்டாங்க எனா அதா அவ தொழில் அதனால வந்து நம்மலுக் பெஸ்ட்டுன் னு அந்த நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதா அன்னைக்கு எது பெஸ்ட்டு எதுமே இல்லாம நீங்க சொன்னீங்கலே நா தூங்குவீங்கன்னு அந்த மாரி தூங்கிட்டுல்லா இருந்துருக்க தூங்கிட்டு அதுதா பெஸ்ட்டு நம் மனசு எது பெஸ்ட்டு நெனைக்கிறதோ அந்த சூழ்நெல அது திரும்பி அந்த பொருளையோ அந்த விஷியத்த நா பாக்கு போது என்னைய பொறுத்த வரிக்கு அது வந்து சூப்பர்ன்னு சொல்ல முடியா திரும்பி திரும்பி அந்த எடத்துக்கு போவோ அப் பூணு அப்டின்றதெல்லா சொல்ல மாட்டே நா ஒரே ஒரு தரவதா தாஜ்மஹால் போயிருக்கே நா ஒரு இருவது வருஷோ இருபத்தஞ்சு வருஷோமா சுத்துரே நா தாஜ்மால் ஒவ்வொருதடவயு தாஜ்மஹால் வழிய போவே வருவே ஒரு தடவை கூட போனது கெடையாது ஒரே ஒரு தரவ தா போயிருக்க ஸ்டார்டிங்கல சிம்லாக்கு அடிக்கடி போவே ஏனா சிம்லா ஒரே ஒரு தர்வதா போயிருக்கே எல்லா ஊருக்கு போவே இப்ப ரி ரீசன்டா அமிர்தரஸ் பொற்கோயில் வரைக்கு போயிருக்கே ஆனா கோயிலுக்கு போனதில்ல ஒரே பொற்கோயில் இருக்குற அமிர்தர பஞ்சாப்ல இருக்குற பொற்கோயில்
ஆ ஆ அம்ரிஷ்டர்ரா ஆ
த்தர் போயிருக்கே அடிக்கடி போவே ஆனா அந்த கோயிலுக்கு போமாட்டே ஒரு அம்பது கிலோமீட்டர் பக்கத்துல இருவத்தெஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல அதுக்காக அந்த கோயிலுக்காக போல மிஷினரிக்காக போம் போது டைம் இருந்தா போவ டைம் இருக்கு நம்ளுக்கு அது ஆர்வோ போச்சு ஒரு தடவ பாத் தமா அந்த மாரிதா என்னோட இது இருக்கு அந்த மாரி தா
ம்
அ உணவுகள் அதே மார்தா உணவுகள் வந்து ஒருதர்வ சாப்பிட்டனே ரிப்பீட்டடா சாப்பாடு ஆர்வோ போயிடுச்சு ஆரம்பத்துல நெறைய சாப்ட்டு பழகனோன்ன அப்போ போடா இதான சாப்பாடு போ அப்டின்ட்டு சா சாப் உணவுகள் மேல ஆர்வோ போச்சு அங்க இருக்குற கோயில்ல நின்னு சாப்பிடுவே நானு நம்ம ஊர்ல கோயில்கள் நம்ம சாப்பாடு போடுறாங்கல்ல அங்க இருக்குற கோயில்கள்ல போயி பிரசாதோ வாங்கி சாப்பிடுவே அந்த மாரி சாப்பாடுக்கு கெடச்சா பரவாயில்ல அவரு வீட் வீட்டு சாப்பாடு கெடைச்சா பரவா அந்த ஊர்ல வீட்டு சாப்பாடு கெடச்சா பரவாயில்ல அந்த மாதம்
ஓகே ஓகே ஓகே ஆமா நீங்க சொன்னதுலா எனக்கு ஞாபகோ வருது நானு டெல்லி ஒரு நாலஞ்சு வாட்டி போயிருக்கே அதா தாஜ்மஹால்லு ஒரு வாட்டி போன தாஜ்மஹால் பாகனுனே ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வாங்க ஷிம்லாவு போயிருக்கே நா ஒரு வாட்டி ஆ நா போம்போது ஆ இது இல்ல பணி இல்ல
ம் ம்
ஸோ நீங்க சொன்னீங்க ராஜஸ்தான் ராஜஸ்தானு எனக்கு போனூனு ஆச ஆனா தெர்ல எப்போ போவன்னு
பிகானீர் பிகானீர் அ ஜோத்பூர் அ ஜெய்ப்பூர்
ம்
அதெல்லா நல்லாருக்கு பிகானீ அது அது ஒரு மாரி ஒரு ஊற்க்கள் அ சிம்லால உங்களுக்கு இது இருக்காது நீங்க போணுனா குழு மணாலி போனு குழு மணாலி போனா தா வந்து
போய்ருக்கே
சிம்லால அந்த அளவுக்கு சீசன்க்கு அந்த பனிப்பொழிவுலா பாக்கணுனா அதுக்கு மேல இருக்குற குழு மணாலி போனு
அதே மாரி ஜம்மு காஷ்மீர் போனாலு இருக்கு இருக்கு அங்க வைஷ்ணேவி தேவி கோயில் நல்லா இருக்கு அதுக்கு நா போனதுல்ல மேல போனு மலையில ஏற்ணு கோயில்கள்ல்லா எல்லா போன்னா இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ் அதெல்லா போய் கங்கை நதி நல்லாதுலயு போவே அது ஒரு ஆர்வ ஆர்வத்துல போனது ஒரு காலத்துல இப்ப அதுப்பா கங்கை நதி போனா கூட ரோ பக்கத்துல போனா கூட எறங்குறது கெடையாது வேடிக்க பாத்துட்டு வந்துர்றது எல்லாமே மனசுதா இதுல ஏதாச்சுனா இன்ட்ரெஸ்ட் மனசு அவ்ளோதா எனக்கு அத ப்ராத்தோ போணுனு இருக்கு நா சுத்திட்டுருக்கே
ஓகே ஓகே இப்போ எந்த நாட்டுல இல்ல எந்த ஊர்ல இர்க்கீங்க நீங்க
இப்போதா வந்தே நானு ஒரு போன வாரோ ஒரு நாக்பூர்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிச்ட்டு வந்தே வந்துட்டு அதுக்குள்ளாட்டியு ஒருதட நேத்து தா இப்போ லோக்கலு போனே நேத்து முந்தா நேத்து வந து வெள்ளிக்கிழம வந்து அ திருநெல்வேலி போய்ருந்தே திருநெல்வேலில ஒரு வொர்க்கு அங்க முடிச்சுட்டு அங்க நெல்லையப்பர் கோயில் போயிட்டு எல்லா கோயிலு போவே நானு ஆ டைம் கெடக்கூ நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்ப்ட்டு திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்தே நாளக்கீ இன்னெக்கி லோக்கல்லயே எனக்கு ஒரு வேல இருக்கு ரெண்டு மூணு நாள் சில லோக்கல் வேலைகளு இருக்
ஓகே
இங் உங்க ஊருக்குள்ளேயே இன்னு மூணு மிஷின் சர்வீஸ்க்கு போறே நாளா நாளைக்கு திங்க கெழம ஒரு இன்னும் டூ டேஸ் கழிச்சு சென்னையில ஒரு நாள் வேல இருக்கு அங்க சென்னைக்கு போவே சில நேரங்கள்ல ஒன்னா வரு சில நேரத்துல வேலையே இருக்காது ஒ மாசோ முழுக்க ஒரு பத்து நாள் பதிஞ்ச இருவது நாள் ஃபேக்ட்ரிக்குள்ளயே இருக்குற மாரி இருக்கு சில நாள்ல்லா வந்து இப்டி வா மாசோ முழுக்க வெளில போற மாரிருக்கு ஒ டெய்லி போ மாட்டே கேப்புருக்கு ரெண் நாள் மூன் நாள் கேப் கேப் வுட்டு ஒரு நாள் ஒரு நாள் ரொம்ப நாள்ளா ஆகாது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்டி போவோ சில நே ங்களல மாட்டிப்பே இருவது நாள் முப்பது நாள் கூட மாட்டிக்கு வரு அந்த சூழ்நெலையு வரு எல்லாத்துக்கு ரெடியாருக்கணுனு வச்க்கோங்களே
சூப்பர் சூப்பர் ஆ நல்லாதா இருக்கு ஒரே எடத்துல வேல செய்றதுக்கு அப்பப்ப வெள்ல போய் வேல செஞ்சோம்னா ஒரு நல்லதாருக்கு
அது இங்கேபோ நானே போய் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் இருப்பே எனக்கு போரடிச்சு பொய்ரு போங்கயானு போய் த ஒத் ஒரு வேலையு இல்லயா சொல்லுங்க போறே அப்டீன்றுவே என்னால இருக்க முடியாது ஃபேமிலில்லா இருக்காங்க இன்னு இயற்கையா நம்மளுக்கு ஒரு ஆர்வோ வரு மோத்திங்களா ஒரு பத்து நாள் ஆனா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது செய் என்னடா இது ஒ ஒர் எடத்துல இருந்து பழகிட்டே வெளி ஊர் சுத்தி பழகிட்டேனா நம்மளால் ஒட்காந்துலா வேல பாக்க விருப்பமே கெடையாது எப்டி இருந்தாலு எங்கயாவ்து வெளில போணுந்தான்னு தோணு
உம் சேரிங்க ஒங்கள் கிட்ட ம் அதான் நமக்கு குடுத்த நேரோ முடிஞ்சிருச்சு நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசுவோ நன்றி
நன்றி சார்